சொல்ங்க ப்ரதர்
ஆ எப்டி ப்ரதர் நல்லாருக்கீங்களா
நல்லாருக்கே நல்லாருக்கே நீங்க நல்லருக்கீங்களா
ஆ நல்லாருக்கே ப்ரதர் ஆ செரி நம்ம விட்டதுலருந்தே ஆரம்பிப்போ ப்ரதர்
ஆ சொல்லுங்க சொல்லுங்க உங்க தோட்டத்த பத்தி சொல்லுங்க மாதுளை தோட்டம்
ஆமா மாதுளை தோட்டோ நெறய இருந்தது எனக்கு அதுல புடிச்சது பாத்தீங்கன்னா மாதுளை தோட்டமு பந்த காச தோட்டமு
ஓக்கே
ஆ ஆ ரொம்ப நல்லாருக்கு சூப்பராருக்கு ரொம்ப டேஸ்டாவுருக்கு அது இங்க வெளைய
இப்போ டேஸ்ட்டாருக்கு பட் நம்ப அத கல்டிவேட் பண்றதுல தான நம்ளுக்கு அங்க ரொம்ப டாஸ்கே ஜாஸ்தியா இருக்கு கல்டிவேஷன் என்ன அத பராமரிக்கணு தண்ணி இருக்கானு பாக்கணு
கரெக்ட் தான் என்னா சில வாட்டி பாத்தீனா நல்லா காத்து அடிக்கும் கனமா மழ பேன்சின்னா எல்ல கொடிதான பன்னீர் திராச்சல்லா போட்ரலா திராச்ச தோட்டலா அதனால அது ரொம்ப பாப் க்குனுதா இருக்கு சில வாட்டி ரொம்ப பலமா மழ பெஞ்ச்சுன்னா விழுந்துருது அப்ப பெரிய ஒரு லாஸ் உண்டாகுது
ஆ எப்டி ய சேல் பண்ணி உங்ளுக்கு வச்சிருப்பீங்களா இல்ல சேல் பண்றீங்ளா கல்டிவேட் பண்ணிட்டு உங்ளுக்குன்னு வச்சிருக்கீங்களா சேல் பண்றீங்களா இல்ல சொந்தக்காருக்கு குடுக்குறீங்களா
அ கல்டிவேட் பண்ணி தேவையான அளவு நம்ப எடுத்து வச்சுப்போம் மத்ததெல்லா ப்ரதர்ஸ்
ஆ ஆ இதுக்கு பதில் நீங்க நெல்லு அந்த மாரி போட்டனா உங்களுக்கு யூஸ் ஆகும் இல்லீங்ளா நீங்க பாருங்க இப்போதைக்கு அரிசி மூட்டல்லாம் ஆயிரத் த்துநூறு ரூவா ஆயிரத்தி ஆர்னூ ரூவா இருக்கு
அ
ஆ அத அத நீங்க நெல் நாத்து அந்த மாரி எதனா போட்டிருந்தீங்கன்னா கூட அதிகமாக உங்ளுக்கு வெளச்சல் கெடைக்கும் கொஞ்சம் ப்ராஃபிட்டு ஜாஸ்தியா வரும் அது அவ்வளோவோ நீங்க சொல்ற மாரி இவ்வளோ பராமரிப்பு இல்லனாலும்
இல்ல கரெக்டுதா ஆனா வந்து நெல்லு பாத்தீன்னா நம்ப மோஸ்டா எக்ஸ்போர்ட் பண்றது இது நா நெறைய வெளிநாட்டுல கூட நம்ம இந்தியாவுல வந்து நறைய வாங்கி சாப்பிடுறோம் நம்ம
அது நிறைய போது பிரதர் இப்ப நீங்களும் என்ன சொல்றீங்கன்னா அப்பாவும் ஒர்க்குக்கு போறாரு நீங்களும் ஒர்க்கு போயிடுவீங்க ஒர்கர்ஸ நம்பி இருந்தா செரி அவங்க நா கெடைக்கும் மோது வீட்டுக்கு எடுத்துட்டு போறனு எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா உங்களுக்குதா லாஸ் யூஸ் ஆகும் சோ நெல்லுன்னா யாரும் அவ்ளோ எடுக் க முடியாது இல்லீங்களா நீங்க எவ்வளோ போட்டீங்ளோ அதுக்கு தகுந்த மாரி எக்ஸ்ட்ரா வருனு உங்ளுக்கு தெரியும் நீங்க எதனா சி சி டி வி கேமரா வச்சு வச்சா கூட எதுவும் பாக் க்க முடியாது இல்லீங்ளா
ஆ ஆனா வந்து என்ன நா வந்து பாத்த வரைக்கும் நா திரா பன்னீர் திராட்ச சாத் சப்பழம்லா நறைய ஐரோப் கண்ட்ரீஸ்ல அமெரிக்கா அங்க
அங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க அத வந்து நீங்க இப்ப அது இப்போதைக்கு நீங்க பி பி ஏ படிச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க எம் பி ஏ அதெல்லாம் படிச்சிருக்கீங்க சோ எச்ஆடா கம்பெனிக்கு போனுனு ஆச ஒர்க் பண்ணு சொல்றீங்க அதுல வந் து அட்லீஸ்ட் உங்க ஃபேமிலிய சாந்தவங்க யாருன்னா தாத்தா தான் உங்ளுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கோம் சோ ஒர்க்கர்ஸ நம்பி நீங்க எதும் வுட முடியாது இல்லீங்ளா அது ஜஸ் ட்டு பிஸ்னஸ்ஸா இருந்தாலுமே உங்களுக்கு அதுல லாஸ் வரக்கூடாது
அடுத்து ஒ அண்ண இருக்கான் ஒருத்த அண்ண இருக்கான் பாத்துப்பா அவ அதுலா இருக்கான்
ஓகே ஆ இருக்காரா
ஆமாம் இருக்காரு இருக்காரு
அவரு என்ன பண்றாரு அவரு படிக்கீலீயோ
இல்லல்ல அவரு படிச்சிருக்காரு அவர் வந்து என்னது இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு
ஓகே
ஆ
ஓ இன்ஜினியரிங் படிச்சுட்டு அக்ரிகல்ச்சர் பாக்குறாரா
ஆமா ஆமா ஆமா ஆமா க அவருக்கு அது ரொம்ப விருப்பமா இருந்திருக்கு
ம்
‌அ அவ அவ ரு இப்ப நெறய சம்பாரிச்சு இப்ப நறய நெலோ நறய இன்னூ பக்கத்துல இருக் நெறய நெலோ வாங்கியிருக்காரு
ஓ கே
ஆ நல்லா அவரூ நல்லா இதாதா இருக்காரு அத்னால நாம அப்டியே சும்மா பாத்துப்போலா நம்ம கீல சிலது வரும் போது நம்ப ஏதா ஆட்கள வச்சு நம்ம செஞ்சுக்கலா
ஆனா நீங்க சொல்ற விஷயத்துல வந்து பிரதர் நம்மளுக்கு எப்டின்னா வயசானா கூட நம்ம அத பாத்துக்கணூ ஏனா நம்ம வயசு வயசானா யாரு நம்மள பசங்களா இருந்தாலு யாருனாலு பாக்க மாட்டாங்க சொல்ல போனா நம்ளுக்கு ஒரு நெலோ இரூக் தினோ நம்ப எதா ஒட்ட போட்டு அதல்ல வர சாப்பிட்டு நல்லா இருக்கலா பீஸ் ஆஃப் இருக்கோ கொஞ்சோ ஒரு ஊர் உள்ள கம்யூனிட்டியா இல்லாம தனியா இருக்கறது நல்லா இருக்
ஆமா நல்லா இருக்கோ என்ன ஒன்னு நல்லா இருக்கோ என்ன ஓரமா ஒரு வீடு சுத்தியூ ஒன்னு நல்லா மரம் செடி கொடி எல்லா இருக்கு போத் நல்லா பலா அது ஏதோ ஏதோ ஏனோ தானோ ப செடி இல்லாம நல்லா பழம் குடுக்கறது கனி காய்கறி எல்லா குடுக்குறது அந்த மாறி பழோ வச்சா நம்ம வீட் வீட்லியே கல்டிவேட் பண்ணி ஆ டைம் நல்லா போற மாறி இருக்கோ நம்ம அத கல்டிவேட் பண்றது நல்லா ஹெல்தாவூ இருக்கலா பீஸாவூ இருக்கலா தனியா இருக்குமோ இன்னூ நல்லாவூ இருக்கோ சூப்பரா ஆ புடிச்சவங்க கூட இருக்கவூ இண்ணூ பயங்கரமா இருக்கோ
ஓகே பிரதர்
ஆ அல்டிமேட் தா அது சூப்பரா இருக்கோ
அப்றோ தண்ணிக் கெலா போர் போட்ருக்கீங்களா எப்டி
அ ஆ கெணறு இருக்கு பிரதர் ரெண்டு மூணு கெணறு இருக்கு வெட்டிருக்காங்க
ம் ம் கெணறு மோட்ரு மோட்டரு போட்டிருக்கீங்களா
ஆ மா மா மா மா
ஆ ஹாங் கொணறு எத்தன அடி ஆழோ இருக்கோ உங்கள்து
அது என்க் சரியா தெர்ல பிரதர்
ஆ ஹாங் இல்லே கெணறு இருக்குன்னு சொல்றீங்களே அந்த அளவுக்கு நீங்க திராட்ச தோட் டோம் அதெல்லா பாக் கணும்னா அதிகமா தண்ணி தேவப்படோ
அ சில வாட்டி வந்து வத்தி போயிடோ அதனால வந்து இப்ப ஒரு ரெண்டு மூணு போர் போட்டிருக்காங்க
ஓகே
ஆ ஆனா மோஸ்ட்டா வந்து கெணர்ல்ல தண்ணி இருக்கும் எப்
ஆ அப்பனா மழை பெய்தா உங்க ஏரியால ஜாஸ்தியா மழ பெய்தா
நல்லா மழ பெயூ நல்ல மழ பெய்யூ ஆ அனா
எல்லா பக்கத் தில எதனா டேம் மாறி எதா இருந்சுனா ஒரு வாய்க்கால் மாறி எடுத்து போட்டுக்கோங்க உங்ளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கோ அந்த மாறி தண்ணி இருவ இருந்துச்சுனா
ஆமா அவ்ளோ எங்க பக்கத்துல எதூ இல்ல பிரதர் ஆனா வந்து நல்லா மழை பெய்து சுத்தி மல இருக்கிறதுனால மழை நல்லா பெய்து ஆ அதா குளிர்ச்சியாவூ இருக்கு அத் அத்னால அத் கரெக்ட் ஆயி இதா போவுத்து
ஓகே ஓகே ஏனா அந்த எடத்துக்கு தகுந்த மாறி நம்ம கல்டிவேட் பண்ணு இல்லீங்ளா இல்லனா அது ஃப்ரூட்டு வேஸ்டா போயிடு
கூட நறைய என்ன இங்க இங்க இங்க ஊர்ல பாத்தீங்னா ஃப்ளார்ஸ் தா ரொம்ப பேமஸ் இங்க இருந் நறையடத்தி
ஓகே ஃபிளார்ஸ்னா எந்த மாறி ஃபிளார்ஸ் சொல்றீங்க
இந்த ரோ ரோசஸ்ஸீ அப்பறமா பாத்தீங்னா இந்த அந்த சின்ன சின்ன நம்ம இதுகெலா யூஸ் பண்ணுவோ பாருங்கள என்னது கல்யாணத்துக் கெலா யூஸ் பண்ணுவோ சில ஃபிளார்ஸ்லா யூஸ் பண்ணுவோம்ல
ம் ம் ம்
அந்த மாறி ஃபிளார்ஸு ஒன்னு அந்த மாறி நறைய நறைய அந்த மாறி நல்லாவே வச்சிருக்கே குண்டு மல்லிப்பூ ரோசாப் பூ அந்த மாறி நறைய பூவெல்லா இங்க கல்டிவேட் பண்ணுவோ நறைய நல்லா எக்ஸ்போர்ட் ஆகு நறைய அதுல நறைய லாப பாக்குறோ நாங்க அதுல நல்ல ஒரு லாப கெடைக்குது
ஃப்ளவர் பிஸ்னஸூ பண்ணுறீங்ளா
ஆமா ஃபிளவர் பிசினஸ் சேத்து பண்றொம் பிரதர் அது வந்து அண்ணா பாத்துப்பா
ப்ரோ உங்க அண்ணா எத்தனதா பாத்து பாரு ஃப்ளவர் எல்லா ரொம்ப ரிஸ்க் அந்த டைமிங் போலனா அது வாடிடு அந்த டைமிங்குள்ள டெலிவரி பண்ணு
கிளைமேட் பாத்திங்னா எப்பவுமே சில்லான கிளைமெட் தான அதனால பிரச்சன கெடையாது
இல்ல பிரதர் மோஸ்ட்லி ஒரு ஃபங்க்ஷன் சொல்றாங்கனா நீங்க ஒரு காலைலயே பறிச்சு வச்சுடிங்கனா அது வாடிடு அவங்க எப்ப சொல் ப்பாவு அந்த டைமுக்கு நீங்க பரிசுட்டு அத எடுத்துட்டு போய் வச்சிங்ன்னா ஃப்ரெஷா இருக்கு மோஸ்ட்லி இப்போ எல்லோரு பிளாஸ்டிக் பூவ யூஸ் பண்றத விட இந்த பூ யூஸ் பண்றது வந்து நல்லா இருக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் குடுக்கு
கரெக்ட் அதுக்கு ஏத்த மாரி நம்ம எஸ்போர்ட் பன்னுவோ சாரி அத டிரான்ஸ்போர்ட் பண்ணும் போது நம் கரெடா அதுக்கு ஏத்த மாரி பேக் ஃபுல்லா ஐஸ் பெட்டியில வச்சு அதனாலா அவ்வளவா இது ஆகாது பிரதர் லாசஸ் லாஸ் இருக்குதா அதா அதுக்கு ஏத்த மாரி கரெக்டா அது பண்ணிக்கிறாங்க பாத்துகறாங்க
ஓகே
அப்பப்ப என்ன வந்து இப்ப மே மாசம் மட்டு தா ரொம்ப வெயில் அடிக்கு இந்த எடத்துல மே மாச அந்த ஏப்ரல் மாச மட் த்தறம மித்தபடி பாத்தீங்னா அந்த ஜூன் அல இருந்து எனது ஃபெப் வரிக்குமே நல்லா குளு குளுனு இருக்கு ஆ அதனால நல்லா இருக்கு சூப்பரா இந்த எடோ மோஸ்டா வந்து எல்லாமே நல்லா இருக்குனால எல்லாம் கை கூடுது ஏதோ கடவுள் வந்து நல்லா பாத்துட்டு செய்றாரு அதனால எல்லாத்துக்கு கை குடுத்து
ஆமா நெலத்த ப பண்படுத்துறது தா ரொம்ப கஷ்ட அடிக்கடி ஏறு போட்டு பாத்துக்குவோ
ஆ இப்போ டெக்னாலஜிஸ் நெறைய இருக்கு பிரதர் இப்ப டெக்னாலஜி நெறைய இருக் அதனால அது வந்து அவ்ளவா பெரிய பிரச்சனையே தெரில
எவ்ளோ இருந்தாலு மேன் பவர் இருந்தாதா அது கரெக்டா நீங்க எவ்ளோ பெஸ்டிசைட்ஸ் போட்டாலு மேன் பவர் தா
உண்ம உண்ம அது என்னோ ஒரு விதத்துல உண்மதா ஆ நீங்க சொல்றது ஒரு இதுல உண்மதா ஆ எவ்வளவுதா இது பண்ணாலுமே சில வாட்டைனா புடிக்கது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனது இந்த ஆட்களப் மச்சி
ஆமா ஆமா அவங்கதா ரொம்ப கஷ்டமே நம்ம இது கூட கஷ்டப்பட்டு கல்டிவேட் பண்ணிலா ஆளுங்கள புடிச்சு வேல செய்றது ரொம்ப கஷ்
ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அது இவளோ தா குடுக்கணுன் சில பேர் சொல்லுவாங்க இவளோ பண்ணாதா நாங்க வருவோன் சொல்லுவாங்க
ம்
ஆ சிலவாட்டி இவளோ டிமாண்ட் வெப்பாங்க சிலவாட்டி குடுக்க முடியாது சில வாட்டி செரி குடுக்கன்னு நெனச்சாலு இந்த ஆட்கள் இருக்க மாட்டாங்க போதுமான ஆட்களு
ஆம்
அதனால அது கொஞ்ச கஷ்டமா இருக்கு ஆ நீங்க எப்டி பிரதர் உங்களுக்கு எதாவ்து அந்த மாரி இந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா ஆட்கள்ல புடிச்சு இது பண்றதுக்கு உங்கள எதாச்சு வேலைக்கு
நானு வேலைக்கு போயிருக்க அந்த மாரி வேல மாங்கா நாத்து எடுக்கிறதுக்கு அதாவ்து சேல் பண்ணுவாங்கள வெளில கேரளா அந்த மாரி மோஸ்ட்லி கேரளா ஆந் ந்திரா அந்த மாரி மாங்க நாத்து வாங்குவாங்க கொட்டைய வெச்சு கல்டிவேட் பண்ணிட்டு அது வேலைக்கு போயிருக்கே
ஆ ஹா
சோ அத பத்தி கொஞ்ச தெரியு அது அந்த டைமிங் குள்ள இது எடுக்கணுனா அதுவு வேஸ்ட்டு தா சொல்லப்போனா அந்த நாத்தெடுத் ரீ சேல் பண்றதோட சேல் பண்ணி இத விக்கணு ஆ ஆமா மத்தபடி எங்கக்கிட்டலா சொல்கிறளவுக்கு நாலும நெலமலா இல்ல அந்த மாரி வேலைக்கி போயிருக்கே நெல்லு நட்றே அதுக்குலா ஆச
ஆ ஹா
நம்ம நெலத்துல நாம்ளே நெட்டுல நட்டு நாம்ளே எடுத்து அந்த கால்த் துல அடிப்பாங்கல்ல கல்ல
ஆமாம்மாம்மாம்மாம்மா
நாமளே அடிச்சி அந்த எடத்துல ஒக்காந்து சாப்ட்டா சூப்பரா இருக்கு அந்த ஃபீலிங்கே தனியா இருக்கு நம்ம ஃபேமிலி நம்மளுக்கு புடிச்சவ்ங்க கூட இருந்து நம்ம பிரதர்ஸ்ு யார கூட எல்லாம் நம்ம நம்ம பிரதர்ஸ்சு யார் கூடைலா நம்ம ரொம்ப க்ளோஸா இருக்கமோ அவுங் கூடைல்லா ஒக்காந்து சாப்ட்டா சூப்பரா இருக்கு நம்மளுக்கு என்னென்ன சாப்புட புடிக்குமோ நான்வெஜ்ஜு வெஜ்ஜு
ஏனா
அந்த எடோ அவ்ளதா
அதா நம்மெல்லா கூடி அப்டியே அப்டியே ஒன்னா இருக்கும்போது அது பண்ணும்போது ரொம்ப சந்தோஷ சந்தோஷமா இருக்கு ஏனா புடிச்சவ்ங்கள்லா எல்லாரு
ஆ நம்ம நெலத்துல நாம வெதச்ச சாப்பாடு அப்டின் சொல்லி சாப்புட்லா இல்லைங்ளா
ஆ யாருமே கேக்காம எ இன்னிமே யாரடிச்
இப்ப நா நம்ம வாங்குற அரிசில கூட எது ஒர்ஜினல் அரிசில பிளாஸ்டிக் அரிசி கூட சொல்றாங்க அது எப்டி கலந்து வருதுனு நம்ம சொல்ல முடியாது
கரெக்ட்டுதா
நம்பளே வெளச்சி நம்ம வேலை ஆளு நாமளே கொட்டி நாமளே செஞ்சோன்ற போதே அந்த ஃபீலிங்கே தனியா இருக்கு
ஆமா கரெக்ட்டுதா சாப்டும்போது ஒரு நிறைவாவு இருக்கு மனசு நெறஞ்ச மார்ருக்கு
ஆ அந்த ஒழைப்போ இத்தன மாச க கஷ்ட எ கைல சாப்பாடா இருக்கு அப்டின் சாப்டும்போது நல்ல சந்தோஷமா இருக்கும்ல
ஆ அந்த மனசு நெறையு வயிறு நெறையனு ஆ
ஓகே ப்ரதர் டைம் ஆயிட்ச்சு
அ கண்டிப்பா பிரதர் கன்பாஃர்ம் ப
ஓகே தேங்க்யூ